ஹாய் ப்ரோ
ஹாய் ப்ரோ எப்டி இருக்கீங்க?
ஆ நல்லாருக்கேம் ப்ரோ நீங்க எப்டி இருக்கீங்க?
நல்லாருக்கம் ப்ரோ நல்லாருக்கே
சூப்பர் ப்ரோ சாட்டிங்களா என என்ன ஸ்பெஷல் டுடே நைட் டு
டு நைட் சிக்கன் ப்ரோ
நைட்டி சிக்கனா
ஆமா ப்ரோ நைட் சிக்கன் தா
சூப்பர் ப்ரோ நல்லா சாப்டீங்ளா?
ஆ சாப்டாச்சு ப்ரோ சாப்டு முடிச்சாச்சு ப்ரோ
சூப்பர் ப்ரோ சோ சண்டேயல்லா எப்டி போச்சு ஆ ஆ‌ நா ஆ‌ போச்சு
நீங்கென்ன‌ சாப்டிங்க
ஆ இட்லி தாம் ப்ரோ
ஓகே ஓகே வேறெது சைடிஸ் கொழம்பு
ஆ இட்லி சாம்பார் ப்ரோ
ஓகே ஓகே ஓகே ப்ரோ ஓகே
அப்றோ இன்னக்கி அ ப்ரோ இருங்க இருங்க ஆ தா ப்ரோ நா டய்ட்ட பத்தி பேசனுன் உங்க கிட்ட சொல்லிட்டே இருந்தே டைமே கெடைக்கல அதா இன்னைக்கி கால் பண்ணே ப்ரோ எனகு டயட் பத்தி பேசனும் ப்ரோ ஹெல்தி ஃபுட் பத்தி எனக்கு சொல்றேன் சொல்லியிருந்தீங்க எப்டி நீங்க டயட் ஃபாலோ பண்ணி ட்ருக்கீங்க
ப்ரொ நா வந்து மானிங் பாத்தனா ஒரு பை தேட்டிக்கு து இருந்துப்பே
சூப்பர் ப்ரோ
நா ஜஸ்ட் ஒரு த்ரீ கிலோமீட்டர் மட்டுதா வாக்கிங் போவே போயிட்டு வந்துட்டு
சோ ம்
ஹாட் வட்டார்ல ஒரு குளில் போட்டு
என்னது ப்ரோ ஹாட் வாட்டர்ல குளிப்பீங்களா
ஆமா ப்ரோ
இது சம்மர் ப்ரோ
சம்மதா ப்ரோ ப்ரோ இல்ல ப்ரோ நாங்க எங்க இருக்கிற என்ஸ்ஷன்ல அப்பிடிதா ப்ரோ
ஓகே ஓகே ஓகே நீங்க எதோ பெங்களூர்ல இருக்கீங்கன்னு நெனைக்கிறே
தமிழ்நாடுதா
ஓகே ஓகே எத கூட்டி கொடைக்கான ச அந்த செயல இருப்பீங்கன்னு நெனைக்கிறே சரி ஓகே ஓ ஓ ஓகே ஓகே ப்ரோ சொல்லுங்க
த்திங்கன்னா மானிங் பாத்தீங்கன்னா ஃபுட்டு பாத்தீங்கன்னா ஹெல்த்தி ஃபுட்டுதா
ம்
ஓக்கே
ஹெல்தி ஃபுட்னா என்ன மாதிரி ப்ரோ ஹெல்தி ஃபுட்னா என்ன மாதிரி ஆஹ
இன் ஆடியபிள்
புரியல ப்ரோ
ஆ ஓகே ஓகே ஆ பாய்ல்டு எக்ஸ் ஆ ஓகே ப்ரோ
சுண்டல் இருக்குல்ல ப்ரோ வெள்ள சுண்டல்
ம் ஆமா ப்ரோ ஆமா
த்துப்பே அதுக்கப்புறோ ஒரு ஒன் ஹவர் கழிச்சி பாத்தீங்கன்னா ஆ இட்லி ஒர் ரெண்டு இட்லி சாம்பார் வ
ஓகே ப்ரோ சூப்பர் ப்ரோ சூப் பர் சோ இத வந்து மானிங் பிரேக்ஃபஸ்ட் உங்களுக்கு மதியத்துக்கு
க்கன் ஒரு எர்நூறு கிராம் எடுத்துக்வே ப்ரோ
ப்ரோ டெய்லி எடுத்துக்விங்ளா சிக்
டெய்லி இல்ல ப்ரோ வாரத்துல டூ டேஸ் மட்டு
ஓகே ஓகே ஓகே
ஓகே ப்ரோ ரைஸு அ பொரியல் இந் த மாரி மதியத்துக்கு
ஓகே
நைட்டுக் பாத்தீங்னா சப்பாத்தி தோச நம்ம நார்மல் சாப் புற ஃபுட்டு தாம் ப்ரோ
ஓ ஓகே ஓகே ப்ரோ சூப்பர்
ந்த மாரி ஃபுரூட்ஸ் அந்த மாரி சாப்டுவோ டெய்லி ரொட்டீன் நம்மளா நம் ரெண்டு பேரு
சூப்பர் ப்ரோ சூப்பர் சோ ப்ரோ இது இப்போ அங்கல்லா வந்து பாத்தீங்கனா நீங்க இருக்குற பிளேஸ்ல வந்துட்டு இந்த கேரட்டு முள்ளங்கி இதெல்லா வந்துட்டு நேச்சுரலா கெடைக்குன் சொல்றாங்கல
ஆமா ப்ரோ
ஆ சோ நீங்க வந்து கேரட்டுன்து கேரட்லா டேரக்டாவே எடுத்துக்லால்ல
ஆமா ப்ரோ கேரட்லா பாத்தினா இங்கயே விவசாயம் பண்றாங்க அது இங்கலா டேரக்டா எடுத்துக்லா ப்ரோ எடுத்துக்லா
சோ நீங்க ரா அப்டியே அ கேரட் அப்டியே ஆ பறிச்சி அப்டிலெ அ அடிக்கடி எடுத்துக்கற்து உண்டா அப்டியே நா நார்மலா
ஆ ஆமாப்ரோ அப்டியே இப்ப மா மண்ணுல விவசாயம் பண்றாங்கல அதலெந்து எடுத்து ஒரு ரெண்டு கேரட் எடுத்துனோ நா அப்டியே வா பண்ணிட்டு அப்டியே நம்ம அத அப்டியே சாப்புடுவோ நல்லாருக்கு அது
சூப்பர் ப்ரோ சூப்பர் சோ வேற என்ன மாதிரியான டயட்லா ஃபலோ பண்றீங்க டீ காஃபிலா அந்த மாரிலா எதாவ்து குடிப்
இல்ல ப்ரோ டீ காபி பாத்தீங்னா நம்ம எதுவுமே இப்ப எடுத்துக்குறது இல்ல ப்ரோ
ப்ரோ இப்ப எப்டி பேசுறீங்க சூப்பர் ப்ரோ இப்ப இப்ப எப்டி பேசுறீங்ளோ அதே மாதிரி பேசங்க் ப்ரோ இப்தா ப்ரோ ரொம்ப கிளியரா இருக்கு இப்ப என்ன மூவ்மெண்ட் கொடுத்தீங்களோ அது ந மூவ்மெண்ட் நல்லா இருந்துச்சு ஏன்னா அதுலதா ஒரு மாதிரி பிரேக் இல்லாம சவுண்ட் வ கிளியரா இருக்கு
அப்டிங்ளா
உம்
இப்ப ஒங்களுக்கு ஓகே தான
ஆ இப்ப டபுள் ஓ கே ப்ரோ ரொம்ப கிளியரா இருக்கு
ஓகே அதா ப்ரோ இப்போ வித்தௌட் சுகர் தானா நம்ம எதுமே சுகர் எதுமே ஆட் பண்ணிக்கறுதில்ல
ஓகே
அ சுகரே மொத்தமா டோட்டலா கட் பண்ணியாச்சு சுகர் இருக்க எந்த ஒரு ஃபுட்டுமே நம்ம எடுத்துக்குறது இல்ல இப்போ
ப்ரோ இப்ப ஸ்வீட்லா சாப்றதே இல்ல
ஸ்வீட்ஸ்லா எதுவுமே சாப்றது இல்ல ப்ரோ
சூப்பர் ப்ரோ சூப்பர் சப்போஸ் நீங்க இந்த மில்க் ஐட்டம்ஸ்ல்லா சாப்டலா அப்டின்னு சொல்றாங்க அதுல ஏதாவது மில்க் ஐட்டம்ஸ்ல அ நாட்டு சக்கரையோ பன வெல்லமோ கலந்து குடிக்கிற மாரி ஏதாவது உண்டா
அது மேபி பாத்தீங்னா ஏதோ ஒன் ஒரு டைம் ப்ரோ ஆனா அடி கெடைக்கத வச்சுக்கிறது வாரத்ல பாத்தீங்னா ஒரு மூனு டைம் நாலு டைம் அது அவ்ளதா அதிகபட்சோ அவ்ளோதா நம்ம எடுத்துக்குறோ ஏன்னா நம்ம ஒடம்பு கரெக்டாக வச்சுக்கணுல இப்போ நம்ம தேவயில்லாம சாப்ட்டா மறுபடியு நம்மளுக்கு இது இதாக கொ அது எதுவுமே கட் பண்ணி வச்சுப்போ
ஓகே ஓகே ப்ரோ ப்ரோ ஒர்க் அவுட்ஸ்லா பண்றீங்ளா இப்டி ஜிம் போற மாதிரி
ஜிம் எதுவு போறதுல ப்ரோ வீட்லயே ஒர்க் அவுட் பண்றதா ஒர்க் அவுட்ஸு நம்மட்ட டூல்ஸ் எல்லாமே இருக்கு அத வச்சு நம்ம நார்மலா ஒர்க் அவுட் பண்ணிக்கிறதா ப்ரோ கால்ல வாக் கின் போறோ மத்தபடி வாகின் போயி ட்டு இங்க வந்து ஒரு ஒன் அவர்
சூப்பர் சூப்பர் சோ நா வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ரோ அது ஜிம் அது நா ஆக்சுலி ஸ்லிம் ப்ரோ சோ அதனால வந்துட்டு ஜிம் போலா அப்பிடில்லா சொன்னாங்க பட் நா வந்துட்டு எனக் க்கு அதெல்லா செட் ப்ரோ அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா ஆ என்னன்னாம் டயட் ஃபாலோ பண்ணாலே மோஸ்ட்லி ஜிம் போக வேண்டா அப்பிடில்லா சொல்றாங்க
இப்போ உங்க ப்ரோ இப்ப டயட் இன்டிங்க உங்க சைடு இருந்து எந்த மாரி ப்ரோ எடுத்துக்கலா டய்ட் எந்த மாரி எடுத் த்துக்கலா இப்ப நா சொல்றதோட இ உங்க சைடு இந்து என்ன மாரில்லா எடுத்து க்லான்னியு
சோ நா வந்துட்டு வெஜிடேரியன் ப்ரோ சோ அதனால நா நான்வெஜ் சாப்பிடமாட்டே பட் ஆனா எக்ஸ் எக் வந்து எக் வந்து சாப்பிடலா அப்பிடின் சொல்றாங்க டாக்டரே சொல்லிரு க்காரே எக்கு நீங்க எடுத்துக்கோங்க ஆ அதேதா ப்ரோ புரோட்டீன்ஸ்காக நீ நீங்க எடுத்துதா ஆகணு இன்ற மாரிதா சொல்லியிருக்காங்க பட் ஆன எத்துக்கிறது இல்ல பட் ஆனா நம்ம வந்து இந்த தானிய வகைகள் சுண்டலு மொச்ச பயிரு ஆ இந்த மாதிரியான தானியங்கள் மூலியமா நம் வந் ப்ரோட்டின்ஸ் எடுத்துக்களான் சொல்றாங்க அது மாதிரி ஒன்னு இல்ல ப்ரோ இப்ப நீங்க சொன்ன மாரிதா சுண்டல வந்து நைட்டு ஊற வச்சிட்டு காலையில எடுத்து சாப்பிறது அது கண்டினியூ பண்ணிக்கலா நீங்க அதுக்கப்புறோ வந்துட்டு அந்த எனக்கு எனக்கு ஆக்சுலி வந்து ப்ரோ அ எனக்கு ஒரு முறை வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த டெங்கு ஃபீவர் வந்திச்சி ப்ரோ சோ இப்போ வந்துட்டு டெங்கு ஃபீவர் வந்தாலே ஒடனே கவ பண்ணிக்கனு அப்பிடி இல்லன்னா ரொம்ப அ சிவியரா போயிச்சின்னா ஆ ரொம்ப சீரியஸ் கண்டிஷனுக்கு போயிடு சோ அதனால டெங்கு ஃபீவர் வந்தா மட்டு எப்பவுமே கேர் ஃபுல்லா இருக்கனு சொல்லுவாங்க அப்ப வந்துட்டு எனக்கு பிளேட்ஸ் த் பிளட்லா வந்து பிளேட்ஸ் வந்து கம்மியா இருந்துச்சின் சொல்லிருந்தாங்க ப்ரோ சோ அப்பதா நா வந்து இந்த மாதுளம்பழன்றத வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருந்தாங்க டாக்டர்ஸ்ங்க அவுங்க அவுங்க மாதுளம்பழமே சாப்பிடுங்கன்னு சொன்ன சொல்லியிருந்தாங்க அப்ப வந்து நா மாதளம் பழம் அதிகமா எடு ஆரம்பச்சிட்டா மார்னிங்கு ஆஃப்டர்நூன் ஈவினிங் நைட் அன்டு அதிகமா எடுக்க ஆரம்பிச்ச உடனே எனக்கு பிளட் கவுன்ஸ் வந்து அதிகமாயிச்சு ப்ரோ பிளட்வுகவுன்ஸ்சுலா நார்மல ஆயிச்சு அதுக்கு பிலேட்ஸ் இங்கிரிஸ்சஸ் ஆயிடுச்சு என்ன சொல்லிருந்தாங்கனா இது மட்டு இல்ல ப்ரோ நீங்க வந்து நார்மலா மாதுளம்பழோ எடுத்துக்கிட்டீங்கனா உங்க ஸ்கின் க்ளோ இருக்கு ஒங்களுக்கு ஸ்கின் ஷைனா இருக்கு
ஆமா ப்ரோ ஆமா
ஒரு குளோனஸ் கெடைக்குனு சொல்லி இருந்தாங்க அது உண்மையிலே ரியலபல்தா ப்ரோ அது அதுக்கப்பறோ நீங்க வயத்து புண்ணு அல்சர் எல்லா இருந்துச்சுன்னா அது சாப்டலா ப்ரோ ஈஸியா கியூர் ஆகு அப்புறோ நீங்க அந்த கோகோனட் மில்க் இல்ல ப்ரோ அதுவு குடிங்க அது குடிச்சீங்கன்னா உங்க ஸ்கின் நல்லா குளோவா இருக்கு பிளஸ் வந்துட்டு அந்த வய்த்துல வய்த்துல பொண்ணு இருந்தாலே ஒங்களுக்கு சில ரஷஸ் அலர்ஜி அது மாதிரியே வரும் பாருங்க எ
ஆமா ஆமா இப்போ தேங்காவ பாத்தீங்கனா கட் பண்ணிட்டு அத மிக்சில பண்ணிட்டு அதஒரு வடிகட்டி போட்டு பண்ணி இப்ப பால் மாதிரி வருங்ளா அது
ஆ அதேதா ப்ரோ அதேதா நீங்க நீங்க நார்மலா அந்த டெண்டர் கோக்கனட் ஆ இளநீர் இருக்கல்ல இளநீர் இளநீர சாப்டலா ப்ரோ நீங்க இளநீர் அந்த வழுக்க இருக்கு உள்ள அதியு சாப்டலா நீங்க தேங்கா பாலா எடுத்துத்தக்கம் போது அதோட பெனிபிட் என்ன நெறைய ஹை ஃபுல்லா கெடைக்கு ப்ரோ ஒங்களுக்கு வயித்துல வந்து அது ஒரு சொல்றது உங்க வயித்துல இருக்குற புண்ணுக்கு மேல வந்து ஒரு ரெண்டு ஷேடோ வந்து கொடுக்குற மாதிரி பவர் இருக்குமா அதுக்கு சோ அது சாப்டுங்க இந்த கோகோனட் மில்க் கெடச்சா நீங்களே பிரிப்பேர் பண்ணி சாப்டுங்க
கண்டிப்பா ப்ரோ கண்டிப்பா சாப்றோ ப்ரோ இப்ப நா மார்னிங் பாத்தீங்கன்னா நா வந்து இந்த குக்கம்பர் இப்பவே இந்த மாரி சுண்டல் அப்புறோ இந்த வேர்க்கல்ல இருக்கல்ல ப்ரோ வேர்க்கல்ல அவிச்ச வேர்க்கல்ல இது வந்து நா வந்து ஒரு ப் கொஞ்ச எடுத்துப்பே நானு ஒரு இருநூறு கிராம் இருநூத்தி ஐம் தம்பகிராம் நா எடுத்து பா ஆ மார்னிங் டைம்ல அ மார்னிங் டைம்ல எதுவுமே ஆட் பண்ணாம அது மட்டு வேக வச்சத மட்டு எடுத்து சாப்டுட்டு ரெண்டு எஃகு சாப் டுவே
கே சூப்பர் ப்ரோ
கோஸ் அந்த அளவுக்குனா அதிகமா கட் பண்ணமாட்டே ஆனாஇத சாப்பிடுவே வேனா இது கொஞ்சோ நல்லா இருக்கு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு மார்னிங் டைம்ல
ஆ ஆமா ப்ரோ
த்தபடி தோச இந்த மாரி டைம் காலை டைம் சாப்ட்டா நம்மளுக்கு ட்டாவருதுல பரோ ஆ அதனால இந்த மாரி எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்ச ஹெல்தியா இருக்கு சாப்பிடவு நல்லா இருக்கு அதனால இந்த மாரி வேக வச்சதா பாத்துதா நா அதிகமா விரும்புவே இந்த மாரி சாப்பிட்றது
தே எனக்கே ஆ அந்த நீங்க சொன்னீங்களையா அந்த சுண்டல் பச்சைப்பயிறு அத எடுத்துக்கறது ஆக்சுவலி நானே வந்து அத பழகப்பட்டீங்கனுனு நனக்குரே ப்ரோ
ஆ மார்னிங் டைம் நல்லா இருக்கு ப்ரோ நீங்க அதுக் கண்டினியூ பண்ணுங்க நல்லதா இருக்கு
ஷோரு ப்ரோ கண்டிப்பா ப்ரோ எனக்கு நறைய டிப்ஸ்லா நீங்க நறைய குடுத்தருக்கீங்க ப்ரோ கண்டிப்
ஓகேஓகே இல்ல ஓகே நீங்களு வெஜிடேரியன் சொல்லிருக்கீங்க அதுலயு நம்ம ஓகேதா
ஆமா ப்ரோ இதுல என்ன விஷயம்னா ப்ரோ நீங்க உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா வெஜிடபிள்ஸ் கெடைக்கு எனக்கு கொஞ்ச லேட்டா கெடைக்கு அவ்ளதா ப்ரோ அவ்வளோதான் ப்ரோ
ஆ அவ்ளதா ப்ரோ வேற ஒண்ணு இல்ல இல்ல ப்ரோ அதிகபச்சோ எங்களுக்கு வந்து கெடைக்குறது கம்மி தா கிடைக்குது எ கேரட் இந்த மாரி தா அதிகமா முட்டகோசு தக்காளி இந்த மாரி நார்மல் தா ஒரு சில ஃபுரூட்ஸ் எல்லா பாத்தா நம்மளுக்கு கெடைக்குரகு கொஞ்ச ரேர்தா அது நம் மார்கெட்லாம் ப்ரோ வாங்குர மாரி இருக்கு
ஓ கண்டிப்பா அத பத்தி நாம இன்னு நிறைய பேசலா
பேச்லா ப்ரோ ஓகே தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ